ஆ கேக்குது சொல்லுங்க
சொல்லுங்க மேம் ஆ நா பேசிட்ட மேம்
ஆ
ஆ ஃப்ரெண்டு தா கால் பண்ணி ஆக்சுவலா
ஓ வெளிய போற நாளையா
ஆ ஆமா மேம்
ஓ செரி செரி ஓகே
ஒரு பையனுக்காக வெயிட்டிங் அவன் வந்தானா வெளிய கெளம்பிருவோ
ஓ கொஞ்ச நேரத்ல பொயிருவீங்ளா
ஆ ஆமா மேம் ஆமா மேம்
ஆ செரி செரிப்பா ஆ நா வளப்போ
ஆ
ஊர்ல எவ்ளோ வெயில் அடிக்குது போகவே மனசு வர மாட்டேங்குது
ஆ ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாரிதா மேம் கெளம்புவோ
ஆ ஆனாலு ஒரு ஆறு மணி வரையு இருக்கு ஒரு அஞ்சர வரையு இருக்கு
மேம் லைட்டிங் பொயிரு மேம ஃபோரோ ஓ க்ளாக் கெளம்புனாதா கரெக்டா இருக்கு
ஆமா அது இருக்குல்ல
ஒரு ஷோட் ஆ ஒரு ஷூட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்ன்னா கண்டிப்பா உங்ளுக்கு லைட் ங் முக்கியோ மேம் கரெக்ட்டா ம் அதா லைட்டிங் இருக்றப்ப போறது
ஆமா ஆமா
ஆனா நம்ப ஷேடோ அடிக்கு சம்
நைட்டு எப்ப இப்ப ரொம்பதா வேர்க்குது பஸ்ட் எல்லா இன்னிய நேரோ வ மழ வந்ரு இப்பல்லா சுத்தமா மழையே இல்ல ஏ சி வாங்னாலு வேர்க்குது பஸ்ட்டெல்லா வெறு ஏ சி ஒரு பத்து நிம்ஷோ போட் டு அதுக்கப்றோ ஒரு ஒரு மண் நோரோ யூஸ் பண்லா இப்பல்லா சி ஆஃபே பண்ண முடிய மாட்டேங்குது
ஆ ப்ளூ ஸ்டார் ஏ சி வாய்க்லால்ல மேம் நல்லா இருக்கு நல்ல ப்ராண்டு
எந்த ப்ராண்டு வாங்னாலு இப்போ அதேத வெயில்லே அவ்ளோ இருக் கு எவ்ளோ தா ஏ சியு வேல செய்யு
ஆ
இருவத் நால் மண் நேரோ அதையு நம்ம யூஸ் பண்ண முடியாது இச் இந்த குளோபல் மரத்த வெட்ற்னால எல்லாமே நடக்குது
அத அத மேம் எல்லா நம்ம மனுஷங்க பண்ற தப்புதா ஆ
நறைய மரோ இருச்சு வீடு கம்மியா இருச்ன்னா நறைய காத்து இருக்கு அவ்ளோ அவ்ளோக்கா வெயில் இருக்காது காத்து நறைய போகு இப்ப எல்லா இப்ப பாத்தா மரத்த வெட்டி வெட்டி வீடு கட்றாங்க வெ வெயில் வர நேரத்ல மழ வருது மழ வர நேரத்ல வெயில் வருது ஒண்ணு புரியவே மாட் டிங்குது
புரியாத புதிரா இருக்குது ஆ
ஆ கேக்கல
புரியாத புதிரா இருக்கு
ஆமா அதுதா
மேம் ஆமாம்
போ இந்த அதுவு இல்லாம இப்ப எல்லா இந்த டிஜிட்டல் டிஜிட்டல்னு எல்லாரு செஞ்சதுனால அவ்ளோக்கா யாரு வெளியவு வர்றதில்ல ஃபோன்லதா இருப்பாங்க
ஆமா நல்லா ஃபோன் இருந்துட்டா போது எல்லா கொழந்தைங்க கூட நல்லா அமைதியா இருந்துக்குவாங்க
நம்மல்லா சின்ன வயசுல இருக் கும் போது விளையாடிட்டு இருப்போ வெளியேதா இருப்போ இவங்களா
ஆனா ஜாலியா சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பா இப்ப யாருமே சைக்கிளே ஓட்டுறதில்ல
அதா இப்பல்லையா இப்ப சின்ன வயசு கொழந்தைங்க ஏழாவது எட் டாவது படிக்கிறவங்களே இப்ப எல்லா வண்டி எடுத்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க
ஓ நானு அப்புறோ ப பக்கத்து வீட்டுக்காரங்க அப்புறோ எ கூட ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்களா நாங்க அஞ்சு பேரு சேர்ந்து எப்பவுமே சைக்கிள் ஓட்டுவோ சாயந்தரோ
அதா நாம நம்ம சின்ன வயசுலல்லா சைக்கிள் ஓட்டுறது வெளியே எல்லாத்து கூட வெளியாடுத அப்டி இருப்போ இப்ப இருக்குற கொழந்தைங்களுக்கு ஃபோன் ஃபோன் மட்டும் போது வேற எங்கேயுமே போ மாட்
அதுதான எங்க போனாலு ஃபங்க்ஷன்ல வந்து ஃபோன எடுத்துட்டு உக்காந்துக்குறாங்க
அதுதா வெளிய போனாலு ஃபோன் எடுத்து உக்காந்துருவாங்க
ஆ
சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் எல்லா விரும்பி போயிட்டு இருந்தா ஐயோ
அது அது அப்பா அம்மாவோட வளர்ப்பு அப்டி மேம் என்ன பண்றது
அதுதா இவங்களல்லா சொந்தக்காரங்க சொன்னா ஐய நா அவங்க வீட்டுக்கு வரமாட்டே இவங்க வீட்டு க்கு வர மாட்டேன்னு சொல்லுவாங்க நம்மளே வருஷத்துல ஒரு நாள் ஏதோ ஒரு விசேஷம் இருந்தாதா பாப்போ
அதா அதா இப்போ ஓனுனு இருந்துட்டா போது எல்லாத்துக்கு இப்போ
எல்லாத்துக்கு இப்ப இருக்குற சின்ன கொழந்தைங்களுக்குல்லா ஃபோன் குடுத்தாதா சாப்பிடுவேனே இருக்காங்க சாப்படுறதுக்கா அ எல்லா ஃபோனு ஃபோனு ஃபோனாதா இருக்காங்க
அதா அதா அ இந்த எல் ஐ கே மூவி பாத்திரிக்
இல்ல நா இன்னு பாக்கல எனக்கு அதுல அவ்ளோக்கா இன்ட்ரெஸ்ட் வரல
ஓகே அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா அதாவது சொரி செரங்காமா உங்களுக்கு
சொல்லு சொல்லுங்க
என்னனா டூ தௌசண்ட் ஃபார்ட்டில இப்டிதா அவு வந்த உலக இருக்கு அப்டின்னு சொல்லி காட்டிருப்பாங்க அதாவது நம்ம ஆ அதாவது நம்ம சாட் ஜி பி டி ஜெமினி அந்த மாரில்லா இருக்குல்ல
ஆமா
அதே மாதிரி வந்து எல் ஐ கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்
ஓ அப்பிடி கிரியேட் பண்ணிருக்காங்களா
வந்து ஒரு அ ஆப்பு லான்ச் பண்ணி ஒரு ஃபோனு லான்ச் பண்ணிருக்காங்க அப்புறோ நம்ம கையில ஒரு ரிங்கு நம்ம கையில அந்த ரிங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் அசிஸ்டன் மாரி
ஓ
ஆமா வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாரி ஒன்னு நம்ம நம்ம கைய இப்டி ஓப ஃபோன் பண்ணி எ என்ன கேட்டாலு அத ஆன்சர் பண்ணூ
இப்ப நம்ம ஃபோன எடுத்து ஜெமினில பேசுற மாரி அது கையில வச்சு பேசுற மாரி
ஆமா கையில நம்ம ரிங்கு ரிங்கு போடுறது எல்லா சாதாரணமா போடுவாங்கல்ல
ஆ மா
ஆ அந்த மாரி
அவ்ளோ டெக்னாலஜி வளருதுன்னு இப்பவே அவுங்க சா றாங்க
ஆமா ரெண்டாய டூ தௌசண்ட் ஃபார்ட்டில சென் னை வந்து ஃபாரின் மாரி ஆயிருமாமா மேம்
கண்டிப்பா ஆனா நம் எவ்ளோ யார் என்ன ஃபாரின் டெக்னாலஜி கொண்டு வந்தாலு நம்ம மக்கள் மாற மாட்டாங்க
மாறிட்டு தானே மேம் இருக்காங்க அப்போ எதுக்கெடுத்தாலு இப்ப எதுக்கெடுத்தாலுமே யாருமே இப்போ ஹோட்டலுக்கு இல்ல வீட்ல செஞ்சு சாப்றதாகட்டு யாருமே வீட்ல செஞ்சு சாப்படுறதுல்ல ஹோட் ட்டலுக்கு போயி சாப்டுறதுல்ல எல்லாரு ஸ்விக்கி சொமேட்டோ இன்ஸ்டா மார்ட் அந்த மாரி எல்லா ஆட்ரு போட்டு சாப்டுறாங்க
ஆமா ஆமா எங்கேயுமே போறதே இல்ல
ஆ எங்கேயுமே போறதே இல்ல ஒரு ஃபுட் வேணுனா ஸ்விக்கியில ஆட்ரு போடுறாங்க ஒரு ஏதோ வீட்டுக்குதோ திங் க்ஸ் வேணுனா சூப்பர் மார்கெட்ல இருந்து இன்ஸ்ட மாட்ல ஆட்ரு போடுறாங்க அப்றோ ஏதோ திங்ஸ் ஏதோ எடுத்துட்டு போயி குடுக்கணுனா போர்டரு ஆ
குரோசரீஸ் கூட இப்ப ஆன்லைன்ல தா வாங்குறாங்க
ஆமா இன்ஸ்டால் இன்ஸ்டா மார்ட்ல வாங்கறாங்க ஸ்விக்கில
யாரு கடைக்கு போகமாட்டேங்கிறாங்க
யாரு கடைக்கு போயி சாப்படுறது இல்ல இப்போ யாரு வீட்ல சமைக்கறது இல்ல மெயினா
அதுவு இருக்கு
எ
முழுசா ஃபியூச்சர்லல்லா முழுசா எல்லாமே மாற் இரவு எல்லா ஃபோனு ஃபோனு ஃபோனு
அதுதா மேம் அதது அந்த படத்துல என்ன சொல்லியிருப்பாங்கனா அதாவது இப்புடி இருக்க அந்த உலகோ அப்டின் சொல்ட்டு அந்த ஆப் அந்த ஆப் வந்து லான்ச் பண்ணுவாங்க
ஓ
இன்னொரு டீம் இருப்பாங்க அதாவது நம்ம சீமான் சார் இருக்காரு இல்லையா
ஆமா
அ ‌என் டி கே தெரியுல்லுங்கோ அவுரு வந்து பசுமை உலகம் அப்டின்னு சொல்ட்டு ஒண்ணு வெச்சிருப்பாரு
ஓ
இங்க வந்து எப்டின்னு பாத்தீங்கனா ஃபோனே யாரு யூஸ் பண்ண கூடாது உள்ள எப்டினா இந்த ஃபோன் அடிக்ட் ஆயிருப்பாங்கல்ல ரொம்பா
ஆமா
அவங்களெல்லா அங்க வந்து இருந்தா அப்டியே மாறி திருந்திருவாங்க அந்த மாரி வந்து இருப்பாங்க
பரவால அ அரெஸ் சியல்ல இல்லைனா மூவிலயாச்சு சீமான் ஏதோ ஒன்னு பண்ணியிருக்காரு
ஆமா அப்பரோ வந்துட்டு அதுல வந்து கூட்டிட்டு போய் வெச்சுக்குவாங்க அவங்க அவங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபோனு எதுமே யூஸ் பண்ண கூடாது ஒரு ஒரு யாருகிட்டயுமே ஃபோன் இருக்காது அங்க எல்லாருமே எல்லாருமே என்டர்டைமென்ட்க்கு என்ன அதா என்டர்டைமென்ட்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா அந்த ரீல்ஸ் பாக்குறோமுல்ல அது வந்து வந்து ரியலா பண்ணா எப்டி இருக்கு அந்த மாரி எல்லாத்துக்கு பண்ணி காட்டிட் கண்ணி பண்ணி காட்டுவாங்க அந்த உலகத்துல ஆ அது நல்லாருக்கு ஆமா மேம் அந்த மூவி பாருங்க நல்லாருக்கு
கண்டிப்பா பாக்குணுன்தா வெச்சிருந்தே செரி ஒரு டைம் நெட்ஃபிளிக்ஸ்லியோ எதுலயோ போட்டதுக்கு அப்ரோ பாக்கலா
ஏ‌ நீங்க டவுன்லோட் பண்ணி பாக்க வேண்டிதான
அது நா அந்த பைரசி வெப்சைட் அவ்ளோவுக்கா பாக்க மாட்டே நெட் நெட்ஃபிக்ஸ்ல வந்ததுக்கப்புறந் தா பாப்பே
ம்
அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தே வந்துரு எப்
நெட்ஃபிளிக்ஸ்லல்லா நெட்ஃபிளிக்ஸ்லல்லா வுடரக்கு எப்டியு லேட் ஆகு மேம் பேசாம ப்ரைம் ட்ரை பண்ணி பாருங்க ப்ரைம் ட்ரை பண்ணி பாருங்க
இல்ல ப்ரைம்ல இன்னு வரல அது வெச்சிருக்கே அதுலயு இன்னு விடலைன் நெனைக்கறே
ஆ
நா இப்ப இங்கிலீஷ் நெறைய பாக்கறத்னால தமிழ் அப்டியே கொஞ்சொ கொஞ்சொ கம்மி ஆயிருச்
அதா அதா அதா கரெக்ட்டு தா
லாஸ்ட்டா நா பாத்தது யூத்துதா
இதெல்லா நம்ம பாக்கலாமாபா எப்டி சொல்றது
பாக்கலா ஆ அது என்னன்னா அதே
யாரு ஹீரோ தெரியுமா அதுல
ஆ பிரதீப்பு
பிரதீப் ரங்கநாதன் ஆ அதாவது அவே அவ அந்த ஹீரோயினு அந்த ஃபோன்லயே ஃபுல்லா முழுகிருவாங்க மேம்
அதா கொஞ்சோ கொஞ்சோ பாயிலர் எல்லா பாத்துருக்கே அத
ஆ அதா ஹீரோயினு ஃபோன்லயே ஃபுல்லா மூழ்கிருவாங்க
அதுதா
ஆனா இவே வந்துட்டு இவரு வந்துட்டு எடுத்துட் வந் அந்த பொண்ணய கூட்டிட்டு வந்து திருத்துவாரு ஃபோனு உலகோ இல்ல இதுதா உலகோ அப்டின் சொல்லிட்டு பண்ணுவாரு
பரவால்ல பரவால்ல நா எனக்கு ஒரு கால் வருது திருப்பி கால் பண்ணட்டா
ஆ சேரி ஓகே மேம் ஒகே மேம் தேங்கியூ அ